ஆஹ் சொல்லுங்க தோழி ம் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்பிடி இருக்கீங்க
என்ன பண்றீங்க நீங்க ஆஹ் சாப்ட்டெங்க இட்லி இட்லி சாப்ட்டோம் நீங்க என்ன சாப்ட் டீங்க
உம் நாங்களும் இட்லிதா சிஸ்டர் சாப்ட்டோ
செரி செரி ஓகே உம் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசுவோ
ஆஹ் உங்களுக்கு ஜென்ரல எதன பேசுங்க சிஸ்டர்
செரி ஓகேங்க உ ஸ்கூல் ரிஓப்பன் ப்பனாயிருக்கு உங்க பசங்க பண்றாங்க
ஸ்கூல் போயிருக்காங்க
ஸ்டாண்டர் படிக்கிறாங்க
தேர்ஸ்டாண்ட்டர்
தேஸ்டாண்டர்ட் ஓகே ஓகேங்க அ லீவெல்லா எப்டி போச்சு கொழந்தைங்களுக்கு
ஆஹ் நல்லா ஹாப்பியா தா இருந்தாங்க சிஸ்டர்
ம் அது எப்படா ஸ்கூல் ரிஓப்பனாகு ரொம்ப எதிர்பாத்துட்டே இருந்திருப்பீங்க
அப்புடிலா இல்ல இப்ப பசங்க ஸ்கூல் போயிட்டான்னு ரொம்ப ஃபீலிங்காருக்கு டூ மந்தா நம்ம கூட இருந்தாங்க இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னவுன்னே ரொம்ப கஷ்டமாதா இருக்குது
பொருளுல்லா அங்கட்டு இங்கட்டு போட்டு
உங்களுக்கு எப்புடி இருக்கு
எங்குளுக்கு கஷ்டமாதா இருக்கு என்ன பண்றது அங்க வந்து எங்க பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க சின்ன கொழந்தைங்க யாரு இல்ல அ மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு பையே ஒரு பொண்ணு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆன இப்ப சின்ன கொழந்தைங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அதுக்காக தா கேட்டே
செரிங்க தோழி
உம்
இப்ப மதியத்துக்கு என்ன சாப்ட போறீங்க
மத்யான இதா சாம்பார் சாத ரெடியா இருக்கு டிஃபன் முடிஞ்சதும் உம் ஓ உருளக்கெழங்கு வருவல் அப்பளம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க
எங்க வீட்லயு சாம்பாருதா உருளக்கெழங்கு தொக்கு மாரி வச்சிருக்கே
சேரி சேரி உம் சேரி
என்ன அதிகமா விரும்பி சாப்டுவிங்க
எல்லாமே அஹ் அது இதுன்னு எதுவு இல்ல நார்மலா எல்லாமே வெஜ் ஐட்ட எனக்கு ரொம்பவு ரொம்ப புடிக்கு
உம் செரிங்க தோழி அதிகமா ஆஹ் சாப்டுவ தோழி எல்லாமே சாப்டுவ
உம் அஹ் செல்ஃபோன் செல்ஃப் ஃபோன் உபயோக்கிறதுலா எப்டி பசங்க பசங்கட்ட செல்ஃபோன்லா கொடுப்பீங்ளா
ஆஹ்ஹா எ பசங்க எடுக்க மாட்டாங்கமா ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க ஃபோனு ஃபோனு எடுக் கமாட்டாங் இப்ப கொழந்தைலா ஒரு ஒ ஒரு நா ஆஹ் ஓ ஒரு வயசு ஒன்ற வயசு இருக்கும் போது வெச்சிந்தாங்க எப்பயாச்சு ஒரு டைம் பு அஹ் எதாச்சு ஒன்னு இது பண்ணாங்னா ரொம்ப அடம் பிடிச்சாங்கனா குடுப்பே அதுக்கப்ற அதுக்கப் அப்றமேட்டுக்கா ரெண்டு வயசு ஆரமிச்சதுக்கப்றோ அவனுக்கு எல்லாமே விளையாடதா அது பண்ணனா அப்டின்ற மார் நம்மளுக்கு ல்ல அது வந்து கண்ணுக்கு கண்ணு இதுவாவ்து அப்டின் சொல்லி அவனுக்கு புரிய வச் ச்சு அதுக்கப்ற அவ்ங்க வந்து எடுக்றதில்ல
அத சரியா செஞ்சிருக்கீங்க இப்பருக்க பசங்க ஃபுல்லா செல்ஃபோன் ஆஹ் எப்போமே செல்ஃபோன் இருந்தா வேணா சாப்றாங்ள அந்த மாரி ஆயிருச்சு இல்லயா
ஆமா ஆமா இவ்ங்க அப்டிலா இல்ல ஃபுல்லா சாப் ப்பாடு போட்டு வருத்து வச்சுட்டா அவ் அவ்ங்க சாப்ட்டுப்பாங்க அதுல்லாம என்ன எது தொல்ல பண்ண மாட்ட சாப்பாட்டு விஷ்யத்ல எந்த தொல்லையு பண்ண மாட்டாங்க எனக்கு ஃபோன் வேணு அந்த மாரி கேம் விளையாட்னு நா இத பாக்கணு வீடியோ பாக்குனு அப்டில்லா எது எதுமே என்ன டார்ச்சர் குடுக்க மாட்டாங்க
பரவால்ல ரொம்ப நல்லா வளத்திருக்கிங்க பசங்கள
ஸ்கூல் போயிட்டு வராங்களா அவங்க வந்து ஹோம் ஒர்க் பண்றாங்களா இல்ல விளையாட்றாங்களா அவங்க ரெண்டு பேரு நல்லா ஹெல்த்தியா விளாடுவாங்க எவ்ளோ விளயாட்ணுமோ விளையாடுங்கனு சொல்லிடுவ யாரையு தள்ளி விடாம அடிச்சுக்காம விளையாடுங்க ஆனா விளையாடுங்க ஓடி ஆடி விளையாடு சொல்லி வீட்டாண்ட நல்ல வீட்டு உள்ளேயே தான் விளாடுவாங்க ஆனால் வெளியே போமாட்டாங்க நல்லவேல காலியா இருக்கு தே நல்லா விளையாடுறதுக்கு நல்லா ஏட் பண்ணுவாங்க
உம் சரி சரி இப்ப விளையாடறதுக்கு வெளிய எங்க அனுப்ப முடியுது எல்லா வீடுகள் எல்லாம் பக்கத்து பக்கத்துலயே ஆயிடுச்சு வெளியே விளையாட இடம் கூட இல்லையே அந்த பசங்களுக்கு
ஆடி ஓடி ஆடி விளையாடினாதான் நல்லா அவங்க அவங்க வயசு ஹெல்த்தியா இருப்பாங்க அவுங் மைண்டும் ஃப்ரீயா இருக்கு அங்க ஸ்கூல்ல ஏதாச்சும் டிப்ரெஷன் இருந்தாலோ என்னை இதை படிக்க சொல்றாங்க மிஸ் என்னெ அதை படிக்க சொல்றாங்க அப்படின்னு எந்த வி இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து அத விளையாடும் போது அதை மறந்துருவாங்க விளையாடுற டைம்ல விளையாடணு படிக்கிற டைம்ல படிக்கணு சாப்பிடற டைம்ல சாப்பிடணு கரெக்ட் டைம்ல தூங்கிடணு
ஆமா கரெக்டா சொன்னிங்க ம்
இது மட்டுந்தா அவங்களுடைய இதுவா ப்பா வெச்சிருப்பாங்க
ம் ஹு முந்தி ஸ்கூல் படிக்கிறப்ப கேம்ஸ் பிரேக்கிங்னு இருக்கு நல்லா கேம்ஸ் வெளயாட வெப்பாங்க
ம் ம் ஸ்கூல்ல கேம்ஸா கேம்ஸ் ஸ்போர்ட்ஸு எல்லாமே அவங் களே இது பண்றாங்க
ம்
கேம்ஸுக்கு கேம்ஸு கேம்ஸ் வெச்சு வச்சறாங்க அதுக்கப்புறமேட் ஆஹ் அவங்களே ஸ்போர்ட்ஸ்ல அதிக இன்ட்ரெஸ்ட்
உம்
சிலம்பம் அப்புறமா வேற என்ன மியூசிக் கிளாஸு அப்புறமா ஸ்போர்ட்ஸ்ன் பாத்தா சிலம்பமு அதுக்கப்புறம் வந்து வாலி பாலு அந்த கிளாஸ்சு அது எல்லாமே அவுங் பராப்பரா பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வச்சிறாங்க
ஆமா ஆமா எக்ஸ்ட்ரா கரிகுளம் ஒரு இது வைப்பாங்க
ஃபஸ்ட் விஷயம் அவங்கள படி படிக்கிறாங்க ஒரு ஒரு கொழந்த படிக்கும் ஒரு கொழந்த படிக்காது படிக்கிற கொழந்த படிப்புல இன்ட்ரெஸ் பண்ணி உள்ள போயிடும் படிக்காத கொழந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா நா அது உள்ள போனும் ஸ்போர்ட்ஸ்ல போனா நம்மளுடைய நாலெட்ஜ் ஃபுல்லாவே ல இருந்துச்சுன்னா நம்ம படிக்கணும் அப்பிடின்னு ஒரு என்ன வரும் எந்த ஊருக்கு எந்த எந்த பசங்களாலுமே சின்ன பசங்கன்னு இல்ல பெரிய பசங்க நாளு மே ஒரு அந்த எண்ணம் போவாது ஒரு கெட்ட விஷயத்துல இன்வால்வ் ஆகுறதுக்கு அது போவாது
ஆமா ஆமா அது உடலுக்கு நல்லா உடற்பயிற்சி பண்ற மாதிரி ஆயிருது அதே மாதிரி உடற்பயிற்சி அந்த ஸ்போர்ட்ஸ் போஸ் கோட்டனு ஒரு
ஆமா ஆமா ஆமா உம்
ஒரு இடந்த ஒதுக்கி குடு குடுக்குறாங்க இல்லையா
ஆமா ஆமா படிக்க படிக் உம் மார்க்கு கம்மியா எடுத்தாலு ச் படிக்க வை படிக்க முடிங்கிறவங்க படிக்க வச்சுடுறாங்க இல்லாத பட் ட ஆ பமார மக்கள் என்ன பண்ணுவாங்க அவனா அவன யோசிச்சு அந்த ஸ்போட்ஸ்ல அவன் எதோ ல செல்ப்ரேட் ஆயிட்டானா அந்த போட்ஸ் மூலியமா தான் அவன் உள்ள போய் ஆவனு அவன்க்கு யாரப் படிக்க வேண்டியா வா படி வை படிக்க வைக்கணு வட்டிக்கு வாங்கி படிக்க வக்கணுன்ற நெலம அவனுக்கு கெடயாது ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டா அவனே அவன் யின்வால்லாயி உள்ள போயு போயிர்க்கலாம் அப்பா ம்மா அவ்ளோ கஷ்டப்பட்ற ங்க நம்பளுக்கு படிப்பு வரல ஆனா நம்ம அந்த காலேஜ்ல சேந்து தே ஆகணு அதுக்கு நம்ம என்ன பண்ணணு அதுக்கு நம்ப வந்து ஒரு ஸ்போட்ஸ் நம்ம எடுதுடோனா அந்த ஸ்போட்ஸ் முலியமாவே கோட்டா வாங்கிட்டு ஸ்போட்ஸ் கோட்டால போயிட்டு படிக்கலா அவன் எந்த காலேஜு படிக்க னு நெனச்சால ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு ஒரு வாய்ப்பு
உம் இது வந்து நம்ம கவர்மென்ட் சைட்ல நல்ல இந்த மாதிரி ஊக்குவிப்பு பண்றது ரொம்ப நல்லதுதா குழந்தைங்களுக் க அந்த மாரி படிப்புல ஆர் து வந்துரும் அவ்ங்களுக்கு ப்ப மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நல்ல உதவியா யிருக்கும் யிந்த மாரி பண்றது ரொம்ப கரெக்ட் தா
உம் நக்க ப்றம் சிஸ்டர்
உங்க குழந்தைங்க விளயாட்டுலல்லா நல்லா ஆ போவாம யிருக்காங்க யிப்ப யிருந்து பரவாயில்ல. நீங்க சின்ன வயசுலருந்து அந்த மாய்
அவ்ங்க எல் கே ஜி லருந்தே அவுங்க சிலம்பம் கிளாஷு
உம் சேரி சேரிங்க உம் ம் குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியா உணவு கொடுங்க ஆ வளர்ற பசங்களுக்கு என்னென்ன குடுப்பீங்க சாப்டறதுக்கு
யிப்போ மானிங் யென்ன குடுத்தம்ச்சேனா அவுனுக்கு சாம்பார் சாதோ அதுக்கப்றோ வந்து அது உருளக்கிழங்கு பொரியலு லெமன் ஜூஸ் து அதுக்கப்றோ வந் தூ இந்த கல் ஐட்டம்ல வந்து மு கல்ல வெள்ள மூக்கல்லெ இருக்கு பாத் ங்களா அத அவுச்சூ பாக்ஸ்ல போட்டு குத்து அம்ச்சு விட்ட அதா உங்களுக்கு இன்னிக்கு ஹெல் தி ஃபுட்டு நேத்து வந்தூ என்னேர்த்துர் போனாங்க நேத்து லெமன் ரைஸ்ஸு
ம்
ட வருறுவலு கேரட் பீன்ஸ் பொரியில்லயா அதுக்கப்றோ வந்த ரா தி இருக்கு பாத்தீங்ளா
ஆமா உம் அது ரொம்போ நல்லது உடம்புக்கு வந்து ராகி எல்லா சேர்க்கறது ரொம்போ நல்லது
உம் அத சேமியா ராகீ சேமியா ராகி இருக்கு பத்தீங்களா அத அவுச்சுட்டு அதுல அப்டியே வா உம் தேங்கா ஒடச்சு அத துருவி போட்டுட்டு அதுல கொஞ்சோ சால்ட் சுகரு சுகர் ஏட் பண்ணீ வெல்லமான் பணிக்ளா சுகரு ஏட் பண்ணிக்கிளா ஏட் பண்ணீ அது குடுத்து விட்டு அத எ த்துப் போனாங்க நேத்
சேரி சேரி ரொம்ப நல்லா ஹெல்த்தி புட்லந்து நல்ல
தர மாட்ட
உம்
இதுதா சாப்புன்னுனா இததா சாப்புன்னு வீட்ல என்ன செய்யறனோ உனக்கு என்ன வேணுமோ வீட்ல செஞ்சு தர கடைல வந்து அவுங்க என்ன ஆயில் ருப்பாங்க என்னதுன் நம்முளுக் தெரியாது நம்ப பாக்குல அதனால நா கட ஐட்ட எதுமே வாங்கி தரமாட்டே அவுங்குளுக்கு
அந்த மாரி பண்றதா ரொம்ப சரியான இதுதா அது கடையில சாப்ட்டு இப்பொ கொழந்தைங்க இந்த வெயிலுக்கு வந்து கடையிலான்ட மசாலா அதெலா சாப்பிடது ரொம்ப
ஆமாமாமா அதமாரி இந்த குர்குரே, லேசு அதெல்லா கடை ஐட்டலா அதலா சாப்டவே மாட்டாங்க அவுங்
ம்
வாங்கி தரமாட்டேன் நானு அதனால அவுங்களும் கேட்க மாட்டாங்க பிஸ்கெட் கூட அவங்க இப்போலா கொஞ்ச அவாய்ட் பண்ணிட்டாங்
ம் அதுகு வந்து வீட்லயே சுண்டல் பயர்
அ அந்த மாரிதா ஈவினிங் இப்ப வந்தாங்னா இப்ப அதுக்க ஏத்த மாரி அவங்ளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுக்குன்னு அத சாப்டாங்னா அவுங்க கேக்க மாட்டாங்க
அந்த எளனி எளநீர் அந்த மாதிரிலா குடுக்கலா கொழந்தைங்களுக்கு தண்ணியா ஒர் ஒரு நாளைக் வந்து மூணு லிட்ரு வரைக்கு தண்ணி குடிக்க சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லா
ஆமாமா
சின்ன கொழந்தைங்கள் வாட்ரு பாட் நல்லா ரெண்ட குடுத்து அனுப்புங்க ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியா குடுத்து அனுப்பலா
ம் சரிங் சிஸ்
ஒங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சிங்க
ஆ ஆ ம் செரிங்க தொடர்ந்து பேசலா சிஸ்டர் நன்றி நன்றி தோழி கட் பண்ணிக்கங்க